ஆ சொல்லுங்க ஹலோ
ம் நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லா இருக்குறங்க நீங்க எப்டி இருக்கீங்க? நீங்க சொன்னங்காட்டி நா கொல்லு சொத்து கொழம்பு வச் சே
ஆ சூப்பர் சூப்பர் ஆ நானே உங்ககிட்ட கேக்கலான்தா நென ச்சு அந்த பசங்குளுக்கு அ சத்தான இட் இதுவா என்னப்பா குடுக்கறது அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட் ந்த அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துல்லா கொஞ்சொ கம்மியா இருக்கிற மாரி இருக்குல்ல டெபிஷியன்சினு சொல்லுவாங்க
ஆமா ஆமாங்க ம் நா என்ன பண்ணுவன்னா டெய்லிய்மே உங்ளுக்கு முட்ட குடுத்துருவாங்க டெய்லியி முட்ட குடுத்ருவே அப்றோ பாத்தீங்னா ஈவ்னிங் வந் து ஒவ்வொரு நாளு ஒன்னொண்ணு ஸ்கூல்லருந்து வந்த கண ஃபாஸ்ட்டு ஒரு நாள் ராகி புட்டு செஞ்சு குடுப்பே இல்லன்னா ராகி உருண்ட செஞ்சு குடுப்பே ஆ அப்ற பாத்தீங்கன்னா சத் தத்து மாவு அரச்சு வெச்சுக்குவே அதுல உருண்ட புடுச்சுக்கோங்க அப்றோ வந்து நம்ம ஏதோ ஒண்ணு குச்சிக்கெழங்கோ இல்ல சக்கரவள்ளிக்கெழங்கோ சோளக்கருது இந்த மாரி வாங்கிட்டு வருவோ னே எப்புடியு டெய்ரியு ஒன்னு எதோ ஒண்ணு செஞ்சு குடுத்துருவாங்க ஏனா இவங்க ரொம்ப சீக்கிரோ என்ன இதெல்லாங் குடுக்கலன்னு வைங்களேன் ஒரு பத்து நாள் ஓகேவா இருப்பாங்க அதுக்கப்புறோ திரும்ப உடனே பாத்தீங்கன்னா சீக்கிரோ சளி புடிக்கிற மாரி இருக்கு காய்ச்சல் வரு அப்படி இப் படி எதோரு ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க
உம் ஆமா இவங்களுக்கு அதுதாங்க என் பையனுக்கு அந்த மாரிதா இவன் சாப்பிட்டுருவாங்க எல்லாமே இந்த சோளம் குச்சிக்கிழங்கு எல்லாமே சாப்பிட்டுவான் அவன் பழம் வந்து நல்லா சாப்பிடு எல்லா பழமும் சாப்பிடுவாங்க பழம் வந்து புடிக்காது அப்படின்னே கெடையாது எல்லா பழமும் அவனுக்கு ரொம்ப புடிக்கு அந்த மாரி ஜூஸ் போட்டு கொடுக்கறது அப்படியே சாப்பிடற து அப்புறோ முட்ட சாப்பிட்டுருவான் அப்புறோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கேரட் எல்லாமே பச்சயாவே குடுத்துருவேங்க ஏனா அது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுனு சொல்லுவாங்கள்ல
ஆமாமா நானு கேரட் செஞ்சேன்னா அ கேரட் கட் பண்ணா வந்துருவாங்க பச்சயாவேதா எடுத்து சாப்பிடுவாங்க இவங்களு அப்ற மொள கட்டி வெச் சு குடுப்பிங்ளா நீங்க
ஆ மொளக்கட்டி வெச்சா அதுவு சாப்டுவாங்கங்க
மொளக்கட்டி வெச்சு ஒரு நாள் சுண்டலு ஒரு நாள் பச்சைப்பயிறு அந்த மாரி குடுக்கணுங்க உங்களுக்கு எப்படி ஸ்கூல்லெல்லா சாட் குடுத் துருவாங்ளா இதுதா கொண்டு வரணு அப்டின்
அ அதெல்லா ஒண்ணுமே இல்லங்க ஆஹா அதெல்லா ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க நம்ப எது வேனா குடுத்துக்லா ஆனா என்னனா இந்த மாரி இந்த ஜங் ஃபுட்டெல்லா கொண்டு வரக்கூடாதுன் மட்டு சொல்லுவாங்கங்க வெளில இருந்து வாங்கிட்டு வந்து இது பண்றது அப்ற அந்த மே கி மாரி இருக்குல்ல அது கூட கொண்டு வர கூடாதுங்க எங்ளுக்கு
சேரி சேரி செரிங்க
அப்பற சிப்ஸ் எல்லா பாத்திங்னா நா வீட்லேயே சிப்ஸ் போட்ருவேங்க சிப்ஸு சீவர கட்ட இருக்கு அத வெச்சு இந்த வாழக்கா சிப்ஸு நேந் தரங்காலா நா போட்ருவ அதனால அததா நா குடு ஏனா வந்து அவுங்க வந்து இந்த பாக்கெட்டு சிப்ஸ் எல்லா வந்து கொண்டு வரக்குடாதுங்க அங்க அத மாதிரி வீட்டுல செய்யறதா இது பண்ணணு அதுக்கப்புற இந்த பன்னீர்ல்லாமு குடுத்துருவேங்க பன்னீர் காளான் அதெல்லாமு சொல்றன்ல நெறை யா வந்து இப்ப இந்த வயசுக்கு வந்துட்டு ஒரு இருவது வயசு வரைக்கு அவங்களுக்கு நெறைய வந்து கொழுப்பு குடுக்கலாமாங்க
ஆமா ஆமாங்க ம் எப்படி வாரத்துல ரெண்டு நாள் நீங்க மட்டன் எடுத்துருவிங்ளா
ஆ எடுத்து செஞ்சு குடுத்துர்றதுங்க அதுவு குடுத்துர்றது ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லது பாத்திங்கனா மீன்ல்லா அந்த இதுக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க ஆமா மீன் இவுங்களு பாத் திங்னா மீன்னா பிடிக்குது மத்தது சிக்கன் மட்டன விட பாத்திங்னா மீன்னா கொஞ்ச நல்லா விரும்பியே சாப்டுவாங்க
ஆமா அது அதெல்லா
ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்து மீன் செஞ்சுருவோ
ம்
ம் கருவாடு எல்லா சேத்துக்குவிங்ளா நீங்க
ஆமாங்க அதெல்லாமு செஞ்சு இது ப அதுவு ரொம்ப நல்லது ஆனா அது இப்ப ஏதோ புதுசா சொல்றாங்க அது நெறய சாப்ட கூடாதுன்றாங்க இல்ல அது என்னன் தெர்ல அது ஆ
அது வந்து என்னன்னா எனக்கு கருவாடு பிடிக்கிறது இல்லாட்டி நான் செய்யறதே இல்லைங்க பாத்தா இவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் அந்த ஒரு தப்புதா பண்ணிட்ட அ இவங்களுக்கு செஞ்சு குடுக்காமயே விட்டு அதுவே அவங்களுக்கும் பழகிடுச்சுங்க எதனால வேண்டாங்கறாங்க இப்போ அதிகமா இருக்குங்காட்டி
அது உப்பு அதிகமா இருக்கு அது பிளஸ் வந் உங்களுக்கு வந்துட்டு இது ஹார்ட் அட்டாக் நிறைய வருதுன்றாங்க ஒருவேள வயசானவங்களுக்கு சொல்றாங்களா என்ன ஒன்னு புரியலது நீங்க பசங்கள்ல இருந்தே அத வந்து ரொம்ப இது பண்ணுங்க அப்டின்றாங்க அது புதுசா இப்ப அது சொல்றாங்க
ஓ நா ஆ அத பாருங்கள நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது ஓ கருவாடே வந்து அதிகம் சேத்து க்க வேண்டான்னு சொல்றாங்க
சேத்துக்க வேணான்றாங்க அந்த மாரி
இவங்க அப்பாக்கு ரொம்ப புடிக்கும் கருவாடு நா கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு கொழம்பு வச்சட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் செய்யவே மாட்டே எங்க மாமியார்த செய்வாங்க நல்லாருக்கும்
ஆ பட் ஆனா சாப்பலாங்க நம்ம வந்துட்டு தினப்படி சாப்றது இல்லல்ல அந்த மாரி அதனால சாப்டுக்கு ம் அது அது உணவே மருந் துங்கற மாதிரி அது கரெக்டா எல்லாமே அளவா சாப்ட்டாதாங்க இல்லியா அது
நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாவு சாப்டக் கூடாது
கூடாலா அப்புற இந்த கீர வகை மக்கள்லா நெறைய நா அப்பப்ப அதுவு சேத்தருவேங்க
சரி சரி உங்களுக்கு எங்க நாங்க ஃப்ரெஷ்ஷாவே கெடைக்குங்ளா
ஆஹ்ஃப்ரெஷ்ஷா காலைல இங்க மார்க்கெட்லா வந்துட்டு ஃரெஷ்ஷா இருக்கு ங்க ஒரு இங்க பக்கத்திலயே மார்க்கெட் ருக்கு பெருசா அதுல ப் காலையில போனோனா நம்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துட்லா நாங்க ஊர்லருக்கும்போது அங்க சந்த போடுவாங்க அங்க
ஆமா ஆ ஆ
து வந்துட்டு இங்க ப்ரெஷ்ஷா மார்க்கெட்ல நல்லாருக்கூ நம்ம அப்பப்ப கீர எடுத்துட்லா வார்த்தக்கு ஒரு தர ரெண்டு தரவ அத் அதுவூ ஒரு சத்து உள்ள நர் றைய இரும்பு சத்துள்ளது
ஆமா ஆமாங்க நாங்க வந்து கடையிலயூ வாங்குவோ கெடைக்காத சமயத்துல கடையில வாங்குவோ மீதி பக்கத்துல தோட்டத்து இருந்துதுன்னா நாங் ங்களே போய் பறிச்சுட்டு வந்துருவோ மருந்து இருக்காதுல்ல அது இன்னூ ரொம்பவூ நல்லாருக்கூ ம் ஆ அந்த மாரி ஆ ஆமாங்க அந்த மாரி பாத்தீங்னா மழ பேஞ்சுதுனா அ மாரி கெடைக்கூங்க மத்த சமயத்தில நாங்களூ கடையில தா வாங்குவோ
அதா அதா முருங்க்கீர இப்ப சீசனுங்க இப்ப நறைய முருங்க்கீர குடுக்லா இப்போ
ஆமாங்க முருங்கக்காய் சீசன் இல்லையா அது தனால முருங்க காய் நறைய இருக் கு இன்னூ கொஞ்ச நாள் போச்சுன்னா காய் புடிக்கலன்னா கீர இன்னூ நல்லாருக்கூ இப்ப வந்து கீர ஆ இந்தந்த முருங்க தழ பாத்தீங்னா த இப்ப கொஞ்சொ பெருசு பெருசா அது ஒரு ஒரு மாரி மரமரன்றுக்க மாரி இருக்கூ இந்த காய் சீசன் முடிஞ்சிருச் ச்சுனா வரக்கூடிய தழ வந்து இன்னூ நல்லாருக் சீக்கரோ வெந்தர்ர மாரி அது இன்னு கொஞ்சொ நல்லாருக்கூ நீங்க சூப்பு வச்சு குடுப்பீங்களா முருங்க தழையில
ஆமாங்க சூப்பு சூப்பராருக்கூ அந்த மெளக் எல்லா போட்டுல்ல அதுவூ நல்லாருக்கூ ஆக சாப்டுவாங்க அப்றோ நா வந்து கூட்டூ செய்வேங்க கூட்டு மாறியே எல்லா சாமா போட்டு அது செய்வே அரச்சு விட்டு செய்வே ஆ நீங்க அது நம்ப இஷ்டோந்தா நம்ப நீங்க தொவரம் பருப்பும் போடலா அப்டி இல்லன்னா பாசிப்பருப்பும் போடலா நம்ப ரெண்டு பருப்புமே நல்லாதா இருக்கும் அது அஹ் பாசி பருப்பு சேரும் அந்த முருங்கீரயோட ஒ ஒத்தாப்லஸ் ங்கருக்கும் ஆஹ் அது
ஆஹ்
அது மாறி சாமான்லா அரச்சு போட்றதாங்க அது ஃபஸ்ட்டு அந்த மல்லி தூளு மெளகா சீரகொம் மெளகு அதுக்கப்றொம் கொஞ்ச கடலபருப் ப அப்ற பூண்டு புளி எல்லாத்யுமே அரச்சிக்கற்துங்க வேன்னா கொஞ்ச தேங்கால்ல அ ஆ வறுத் து அரச்சுக்கற்து வறுத்து அரச்சாதான் நல்ல டேஸ்ட்டாருக்குங்க அத எல்லாத்தியு அரச்சிட்டு தேங்கா குட நம்ப இதுதான் இஷ்டந்தான் வேன்னா நீங்க சேத்துக்கலாம் இல்லனா சேக்காம உட்ரலா ஆஹ் போட்லா ஏங்க அது கூட ரொம்ப இல்லங்க சும்மா ரெண்டு கீ்த்துல்ல ஒரு சின்னத்து கீத்து அவ்ளோதான் அந்த தேங் காதாங்க அத நீங்க போட்டீங்க அப்டின் சொன்னா அதுலா நல்லா ஆயிடுங்க
ஓ சேரி சேரி செரி செரிங்க பாக்லான் ஒங்க நீங்க சொல்லி கொள்ளு கொலம்பு நீங்க சொல்லி கொள்ளு கொலம்பு வெச் சேங்க எல்லார்த்துக்கும் ரொம்ப புடிச்சிருந்துது அதனால இப்ப அடுத்த ரெசிப் டி வந்து கூப் டு முருங்க கீர கூட்டு
கோட்டு இத இந்த சாமா போட்டு அரச்சிங்கனா நல்லா வாசனயா சூப்பராருக் அப்ப நம்ப ஃப்ரெஷ்ஷா அரக்கிறோல்ல இத சூப்பரா இருக்கு அது இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தா சாப்பிட முடியு அதெல்லா டிஃப்ன்க்கு கூட நம்ம எடுத் துக்கிலா இல்ல அது மா திரி இல்லாம இத சாப்பாட்டுக்கு கூட இந்த சாமானோட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வேணா தக்காளி வெங்காயமா ஏட் பண்ணிக்கலாங்
ஓ செரி செரி செரிங்க அ முதல்லயே நல்லா வணங்கிக்கணு எண்ணெய்லியே தக் தக்காளியே உம்
ண்டு அப்றோ இந்த கீர போட்டு எல்லாத்தையு இது பண்ணி பண்ணிட்டு இந்த அரைச்சத அதுல கொட் டிட்டு ஆஹ் பருப்பையு கட சில கொட்டிட் டு கலறி எடுத்தீங்கன்னா செமையா இருந்
சேரி பருப்பு தனியா வேக வச்சு எடுத்துக்கணுங்கிறீங்க
ஆமா பருப்ப தனியா வேக வச்சிருங்க பருப்பு வந்து நீங்க சாப் பாடோட வேக வெக்கு போது கூட வச்சிருங்க
ஓ சரி ஆஹ் ஆஹ் சரிங்க
வச்ட்டா நம்ம இத எல்லாத்தையு ஒன்னா போட்டு கடஞ்சு இது பண்ணிடலா சூப்பர் ம் பருப்பு ஏங்க வந்து இ துவே இவலோ சாமான் நம்ம போட்றோல்ல நீங்க கீரைக்கா தகுந்த மா திரி பருப்பு போட்டுக்கிட்டா கூட போது நெறைய கூட பருப்பு ம்
சரி நெறைய ஆயிரு இதுவே
நெறைய ஆயிரு இல்ல அது சப்போஸ் உங்களுக்கு நெறைய பேர் இருக்காங்க இப்ப அஞ்சு பேர் ஆறு பேர்னா நம்ப அவங்களுக்கு கான்ற அளவுக்கு பருப்பும் போட்டுக்கலா அப்ப அது நல்லா காணு அது ஆமா இது வந்து அவ்வளவு டேஸ்ட்டா இருக் கும் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கூட்டு பண்ணீங்கன்னா அது அது கூட நீங்க ஏதாவது பொரியலோ இல்ல நீங்க ஏதாவது இப்ப சப்போஸ் மீன் கூட செய்யறீங்கன்னா அங்க தொட் தொட்டுக்றதுக்கு அதையும் வச்சுக்கலா
ஓ சேரி சேரி சரி நீ இப்ப நீங்க மீனு முருங்கக்கீரையு ஒன்னா சாப்ட்டா ஒன்னு ஆகாதுன் சொல்றீங்களா
அவங்க கீர சாப்டும் போது பொதுவா எ துவுமே சாப்பிட கூடாதுன் சொல்றாங்கன் க அது இந்த பச சங்க வந்து சில சமயம் கேட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலா தொட்டுக்றதுக்கு வேணு ஆஹ் கொஞ்சமா கொடுக்கலா இல்லைன்னா கீர மட்டும் தனியா இது பண்ணிட்டு ஆஹ் இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது நா என்ன பண்ணுவேனா முக்காவாசி நேரம் கொடுக்க மாட்டேங்க எதுவு பொறியல் கூட செய்ய மாட்டே இந்த கீர மட்டுமே செய்ஞ்சு ஆஹ் அந்த சத்து அது வந்து மருந்தாட்டோ சாப்பிடணுமா கீர செய்யற அன்னைக்கு அப்பதா அதோட சத்து வந்து நம்ம ஒ டம்புல போய் சேரு அப்டிங்கர்
அப்பதா அது செரிமானமு ஆகு
செரிமானமு ஆகு அதனால நம் எதுவு கூட செய்ய மாட் டே
செரிங்கே
சாப்பட வெச்சிருவே அதுவு ஒர் ஒரு வேலைக்கே செஞ்சி காலையில முடிச் ச்சிருனுங்க சா நைட்டுக்கு கீரே சாப்பட கூடாது ஆ ம் கீரேயே நரம்பு தளர்ச்சி வரு சொல்லுவாங்க நைட் விட்டு சாப்ட்டோனா அது
ஓ சேரி சேரி சேரிங்க நாங்களு நைட்லா செய்ய மாட்டோ டோம் காலையில செஞ்சோன்னா காலையிலையு மத்தியானமு சாப்ட்டுக்குவோ நைட்டு வந்து நீங்க சொல்ற மாரி நாங்க கீர சாப்டமாட்டோ பர் நான்வெஜ் செஞ்சோன்னா அடுத்த நாளே கீர செய்யவு மாட்டே நா நானு ம்
ஆ ஆமா அது கொஞ்சோ கேப் உட சொல்லுவாங்க கரெக்ட்டு ஆ அந்த மாரி செஞ்சி இது இந்த மாரி ஏதே ஒன்ன குடுக்கறது தா அந்த பசங்களுக்கு
ஆமா ஆமாங்க நீங்க கர்ப்பு கவுனி அரிசி கஞ்சி குடுத்துருக்கீங்களா அது நல்லா இருக்கு
ஆ அதுவு குடுத்துருக்கேங்க ஆ அது குடுத்துருக்கே அது அத வந்து சத்து மாவுளையு போட்டு அரச்சு வெச்சிருக்கேங்க
சேரி சேரி சேரிங்க இப்ப நீங்க மாவுக்குலா என்ன யூஸ் பண்றிங்க மாப்பள சம்பா யூஸ் பண்ணுவீங்களா இல்ல நார்மல இட்லி அரிசியே யூஸ் பண்ணிக்குவீங்களா
இல்லங்க அது கடைக்கிறத பொறுத்து இருக்கு சப்போஸ் இது கடச்சதுன்னா நல்ல இது வந்தது நான யூஸ் பண்ணிக்கிறே சில சமயோ ரொம்ப வெல சொல்றாங்க அது அவ்ளோ இது குடுத்து வாங்க வேண் ஆ அந்த மாப்பிள சம்பா ரொம்ப கெடைக்கிறதே ரொம்ப இதுவாயிடுச்சுல்ல அது வெல வேற இருக்கு ஆ அதுக்கு என்னா இட்லி அரிசி அத மாரியே யூஸ் பண்ணிக்கிற அதுக்கு
சேரிங்ண்ணா சேரிங்க
ஓகேங்க நீங்க வந்துட்டு ஏ